அவளோக்கா
வணக்கம்மா வணக்கோ நல்லார்க்கீங்களா ம்
நீங்க நல்லா உங்க குடும்பத்துல எல்லா நல்லாக்
ஆஹ் நா நல்லார்க்கமா எங்க குடும்பத்துல உள்ளவர்களு நல்லார்க்காங்க
ம்
பண்றீங்கா சாப்
சாப்ட பசங்க
ம் எனக்கு ரெண்டு கொழந்திங்கமா
ம்
ரெண்டு கொழந்திங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பாப்பா வந்து காலேஜ் படிக்குறா
ம்
போறா தம்பி வந்து பத்தா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினொன்னாம் வகுப்பு இப்ப ஜாயின் பண்ணிருக்கா
ம் உங்கூருல ஆ ரெண்டு பையன் ஒரு
ஆ
பொண்ணு பெரியவா ரெண்டு பையன் ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க எல்லாருமே
ம் என்ன படிச்சிருக்காங்க
பொண்ணு வந்து பி எஸ் சி பயோகெமிஸ்ட்ரி பட்ச்சிக்குறா
ம்
அப்பறமா டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங் பண்க்கா
டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கா ம் செரி செரி
பையன் வந்து அது அங்க போய் படிச்ட்டா கல்யாணமானது அதுக்கப்பறம் படிச்சாந்தம்மா
டீச்சர் ட்ரைனிங்கா ஆம் சரிமா
நா வந்து பி எஸ் சி பயோ கெமிஸ்ட்ரி மத்து தா படிக்க வெச்சே
ம்
அந்த ரெண்டு பேர் வந்து பி எஸ் சி ஐ டி ஒருத்தன் படிச்சா உன்னொரு பைய்ய எம் சி ஏ ஐ டி எம் எஸ் சி ஐடி அஞ்சு வர்ஷொ படிப்பது ஆமா அஞ்சு வர்ஷ ஞ்ஜு வருஷோ படிப்பது
ஆ ஆ
அப்பறமா ஒன்னொரு பையன் வந்து எம் சி ஏ
ஆ
அஞ்சு வருஷந் தா டபுள் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க கொஞ்ச நாளு
ம்
எதோ தூரமா இருந்து அவுங்களுக்கு செட் ஆகல பாதுகாப்புக்கு காவல்க்கு ஆள்லில்லன்ட்டு ஊருக்குள்ளேயே வந்து
ம்
கட அதே வச்சு
படிச்சுட்டு வேலைக் போகாம பிஸ்னஸ்
ஆ அந்த மாரிதா பண்றாங்க அவுங்க
அய்யயோ இவ்ளோ படிப்ப படிச்சுட்டு வேல செஞ்சுருக்லா
வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவுங்க படிச்சதெல்லா நா வந்து வேலைக் அனுப்பலான் தா படிக்க வெச்சே
ம்
துறையிலயூ எத்தினியோ வேலைங்க இருக்குது செஞ்சுருக்லா அவுங்களுக் க அந்தளவுக்கு செய்யணூன்ற இது தெரியாது வேற ஒருத்தரு வ அஞ்சாவ்து படிச்ச ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவுங்க தொடக்கத்துலே படிச்சவ வேணூனு இவனுக்கு அனுப்பி வ வச்சி
ம்
கத்து குத்தாங்க அந்த அஞ்சாவ்து பையன் கிட் ட போய் கை கட்டி வேல செஞ்சு இவங்க கத்துக்குனு ஒரளவுக்கு பிக்கப் ஆய்க்கினு வர்றாங்க இப்போ
ம் ம் செர் செரி கல்யாண ஆயிச்சாமா ரெண்டு பேருக்கூ
ஆ கல்யாணமாயி கொழந்த கூட பெரியவனுக்குக் ஆ பொண்ணுக்கு வந்து ஒரு பைய பொண்ணு
ஆ
பெரிய பையனுக்கு வந்து ரெண்டூ பையனே
அ
மூணாவ்து பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பைய
ஆ சர் சரி
ஓரளவுக்கு நல்லாருக்காங்க எல்லாருமே
நல்லாருக்காங்க
ம் கடவுள் புண்ணியத்தில ஒரளவுக்கு நல்லாதா இருக்காங்க
சரி சரிங்க நல்லாருந்தா போது பொண் பொண்ணையூ வயலுக் போதா
பொண்ணு டீச்சர் வேல பாத்துட்டு இந்ச்சி
டீச்ச வேல
ப்போதைக்கு இல்ல கால் வந்து கொஞ்சு இடுப்பு டேமேஜ் ஆயி ஒடம்பு சரியில்லாம நின்னுடுச்சி
ஆ சர் சரி
ம் எதோ கால்சியம் கொறையுதா ஒடம்புல
ஆ
சாப்பாடு இல்ல பாவோ கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேந்து அனாதையா இருக்கிறாங்க
ஆ
நெனால தானா என்மோ கால்சியம் கொறஞ்சி கால் தானாவே ஒடஞ்சிருச்சி
அய்யயோ அ சத்தான தோ இந்த காலத்துல சத்தா ன உணவுமில்லமா ல த சத்தாச்சிய வ சத்தான உள்ள உணவுகள்ல்லா எடுத்துக்லன்னா இந்த மாரி கால்சியம் அ இதல்லா
ஆமா ஏற்கனவ் பொண்ணு வந்து கொஞ்சோ வீக் ப பாடிதா ஆரம்பத்துலே சின்ன கொழந்தைலே அதுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒன்னு வந்துச்சு
ம் ம்
ருக்கூ
ம்
அது வந்து நாங்க குணப்படுத்துனோ குண அதாவ்து டீ பி ன் ஒரு வியாதி இருக்கூ இல்லைங்ளா
ஆமா ஆமா
அதுக்கு வந்து முன்னிலையா இது வந்து
ம் ம்
சின்ன குழந்தைங்கல பிராமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க
ஆமாமா
வந்து கிருமி வந்து தொற்றா இன்ஃபெக்க்ஷன்
ம்
அந்த எலும்புங்கள போய் பிடிக்குதா அப்டின்னு சொன்னாங்க டாக்டர்ங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா பேசுறேன்
ம்
போய் அந்த எலும்பு மேல பர்ரி எலும்பு இருக்குது இல்லைங்களா மேல போயி தொடர் வந்து அது கிருமி சாப்புட ஆரம்பிக்குமா
இல்லம்மா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னா சளி ரொம்ப அதிகமா கோல மாரி கட்டி அது டிபி ஸ்டேஜ் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சளி வந்து இரும்பி வெளியே வராதுல்ல சில்ல இது மாட்டாங்கல்ல அது அப்படியே முழிங்கடுவாங்க மூக்குள்ள மட்டும்தானா சளிவ ரு அது வந்து அதப் டியே முழுங்கு முழுங்கியே அவங்க அந்த அந்த பரியில எல்லா அந்த இது போய்ட்டு நெஞ்சு சளி மாரி சளி வந்து நிறைய கட்டிடும் அதுதான் நம்ம பிரைமரி காம்ப்ளக்ஸ்ன்னுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசம் மாத்திரை குடுத் து அது இந்த அதெல்லாம் கம்மி அந்த சளி எல்லா கரைஞ்சி வெளியில வர்றதுக்காக மூணு மாசம் கன்டினியூவா டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க அது எடுத்துட்டுவே அது கியூர் ஆயிடும் எங்க பொண்ணுக்கும் இருந்தது அந்த மாதிரி
ம் ம்
து மூணு மாசம் டேப்லெட் கொடுத்த சின்ன வயசுல அதெல்லா கம்மி ஆயி ச்சி அவ்ளதா அதெல்லா இந்த பயம் இல்ல டிபி அறிகுறில்லா இல்ல அது
அப்படியே வுட்டாதா முத்தி போயிடுமா நீங்க வந்து மூணு மாசதா குடுத்துக்கறீங்க உங்க பசங்களுக்கு நா வந்து மூணு வருஷ கொடுத்துருக்குற மூணு வருஷம் மூணு வருஷம் கொடுத்துருக்கற அத
ஆ மூணு மாசம் மட்டு எங்களுக்கு டேப்லெட் கொடுத் தாங்க அந்த சளி எல்லா வெளியில வர்ற மாரி அதுக்கப்பறமா நல்லா நார்மல் ஆயிட் டாங்க பசங்க ஆனா இப்பவும் சளி புடிச்சா அவங்களுக் கெல்லா ஒத்துக்குறதில்ல அடிக்கடிக்கு ஏதாச்சும் சாப்பிட்டா ஈற பொருள் சாப்ட்டாவே சளி புடிச்சுக்கும் அடிக்கடிக்கு அவங்களுக்கு
அது வந்து சின்ன குழந்தைங்கள நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்துட்டுக்கிறீங்க நா வந்து ஒரு வருஷம் அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியா து அம்மா வந்து சாம்பிராணி பொக போடுவாங்க அதெல்லா போடக்கூடாதுனு சொல்றாங்க
ஆமா பசங்களுக்கு பொகையே போட கூடாதா பவுடரு அடிக்க கூடாதுன்னு வாங்க பவுடரு கூட அடிக்கூடாதுன்னு ஸ்
நல்லத்தான் அம்மா வந்து அதுக்கு போட் அடிக்கடி சம்பிராணி பொக போடுவாங்க இந்த இது அரைச்சிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு அப்போல்லாம் சீக்காகாதான்
அம்
காலத்துல அந்த இல்லன்னா கல்ல கடல மாவு சின்ன கொழந்தைக்கு போடுவாங்க போட்டுட்டு தலை கசக்குவாங்
ஆ
மாரி நேரத்துல சளி அதிகமா அந்தம்மாக்கு ஏற்பட்டு ஒரு வருஷமாயிருக்குது நாங்க கண்டுபுடிக்கல அத்நால அந்தஸ் டேஜ் தாம்மான்னுட்டு நாங்க மூணு வருஷம் தேர்ட் மூண் நாலு அஞ்சா நாலாவது வருஷம் வரைக்கும் அந்த கொழந்தைக்கு மூணு வருஷமா மருந்து மாத்திரை குடுத்தோ
ம்
ஆனால் வீக் பாடி தா அந்தம்மா அதுலயும் ஒரு பதினஞ்சு ஏதோ வயசுல கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாயி இருந்து கொஞ்சு கல்யாண் பண் பண்ணதுக்குப்புறோ நோய் நொடி ஆரம்பிச்ருச்சி இர்க்தா அந்தம்மாக்கு
ம்
அந்தமாக்கு ஆஸ்துமா அதெல்லா அலர்ஜி கொஞ்சு அதிகமாகுதா
ஆ சர் ச
அ வீட்டு வேல எல்லா செய்ய முடிர்தில்ல அந்தம்மாவாள
அ
அதல்ல எது ஸ்கூலுக் போய் அப்டி சுத்தி நிக்குறாங்க அப்போ ஒடம்பு அ நல்லா ஸ்டெர்தான சாப் பாடு இல்லாதா இர்க்கோ கார்ணோ கார்ணத்துக்கு வந்து அது ஸ்டென்தான சாப்பாடு இல்லாதது ஒரு கார்ணோ இர்க்கற்து தா இல்லன் அத்னால அதுக்கு ரொம் போ ஒடம் செர்லாம அடிக்கடி நொந்து போறாங்க இப்போ ஓரளவ்க் கு ஓட்றாங்க வண்டி ம் அவ்ளதா அப்பறமா நீங்க அ நீங்க என்ன சாப்பாடு பண்ணீங்கள இன்னைக்கி
நானா சட்னி தோச
ம்
நா தேங்கா சட்னி தோச டிஃபன் காலை உணவு மதியத்துக் வந்து காலிஃப்ளவர்ரு கொழம்பு அ கேரட்டு பொரியலு சாதோ லன்ச்சுக்கு கொடுத்தனுப்புன அ முடிச்சு பையன அனுப்பி விட்டுட்டே ஸ்கூலுக்கு குடுத்தனுப்பிட்டே காலை உணவு குடுத்து மதிய லன்ச் எல்லா பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்ட கெளம்பிட்டா அவனுக்கு எட்டு மணிக்கெல்லா க்ளாஸு
ம்
டூ ஆறு
ம்
போய்ட்டா எட்டு மணிக்கெல்லா போய்ட்டா
அதாவது சமைய்ல் வந்து நேரத்துக்கு ர அ அதது ஒடம்புடைய சூழ்நில பொற்த்து கரெக்டா செஞ்சு அமைக்கிறோனா அது ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரிதா பசங்ளுக்கு
ஆம்மா
அதாவது ஸ்டென்தா சாப்
அ சாப் புட மாட்டன்றாங்க காய்கறிகள் எல்லா நெறைய எடுத்துக்க மாட்டன்றாங்க என்னதா செஞ்சாலு திட்டி திட்டி ஊட்டி விட்றதா இருக் கு இந்த பாக்ஸ்சு பேக் பண்ணி குடுத்தங்னா அவுங்குளுக் புடிச்ச சாப்பாடு இருந்தா சாப்புற்றாங்க இல்லன்னா அப்டியே பாக்ஸ் எடட்த்துட் வந்து கீழ கொட் றாங்க பாதி கூட சாப்பிடுறதுல்ல அப்டியே இருக்கு ம் நம்ப என் நம்ப என்னா பண்ண முடியு வீட்லாச்சி திட்டி திட்டி சாப்ட வெச்சர்ரோ ப்போ ஸ்கூலுக் போனாங்கன்னா அங்க கொஞ்சோ சாப்பிடுறத அப்டியே மூடி வெச்சுட்டு எட்த்துட் வந்தற்றாங்க நா பேரன்ஸ் மீட்டிங் போம்போதெல்லா ம் கிட்ட சொல்லிட்டு தா வருவே டீச்சர்ஸ் கிட்ட சாப்பிடவே மாட்டேன்றா ரொம்ப வீக்கா இருக்கா அவுங்ளே ரொம்ப வீக்கா இருக்காங்க்மா நா பாத்தா எங்ளுக் அடிக்கிற்துக்கூட மனசு வர மாட்டுன்ந்து அவுன அவுன பார்த்தா அவ்ள வீக்காருக் கா றாங்க ஆனா என்ன மாதிரி எங்க பசங்ளோ வீக்கா தா இருப்பாங்கல்லே அ லீனா சாப்புற்றதே இல்ல
கா ஒல்லியாக்குறதுனாலா வீக்குன் சொல்லாதீங்க அதுல் ஒன்னு இல்ல ஹெல்த்தி வந்து உள்ள ஒடம்புக்குள்ளதா வுங்களுக் ஹெல் தில்ல ஒல்லியா இருக்கிறவங்ளுக் ஹெல்த்துன்றதெல்லா அ இல்ல அதெல்லா
ஒடம்புக்கு பருமனா இல்ல நாங்கல்லா ஒல்லியாதா இருக்கெங் ஃபேம்லியே
அ சேரியா போச்சு ஒடம்பு ஒலியா இருக்கற் தா நல்லது எல்லாருக்குமே ரொம்ப தா அது கண்ட் ஆ ஆ கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒடம்புல எதோ வியாதி இருக்கிற அது மாரி பருமனா ஆகும்
டெல்லா டைட்டு இது பண்ணுவாங்க குண்டா இருக் ஆ உடம்பு கொறைக்கிறதுக்கு என்ன என்னா பண்ணுவாங்
அப்போ கூட அது கொறையறது இல்லையே அது ஒரு தல தேட் ஒரு மாதிரி அது எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணாலு பண்ண மு யாமக் தகி தகிக்கிறவங்க நறைய பேர் இருக்குறாங்க
ஆமா
ஸ் நல்லா சாப்பாடு ஒடம்புக் ம் நல்லது பின்னால ஹெல்த்தியா இருக்குற மாரி ஃபுட்டு குடுக்குணு அத் தா நல்லது சாப்புற மாரி ஏதாது ஸ்வீட்டு பலகாரோ இந்த மாரி கூட செஞ்சு குட்த்து பழகிடுங்க அப்பப்போ
ம் அதா காரோ சாப்புடுவாங்க ஸ்வீட் சாப்புட மாட்டாங்க எங்க பசங்க காரோ கேப்பாங்க எங்க பைய மட்டும் தா ஸ்வீட் சாப்புடுவா ஆ எங்க பொண்ணு எல்லா ரொம்ப காரோ
இது மாதிரி சாப்புடாதவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா சட்னி அதுவது கருவேப்பில சட்னி புதினா சட்னி
ம் ம்
த்துல் ரெண்ட் நாள் பண்ணி குடுத்து அவங்கள சாப்புட வச்சு பழக்கப்படுத்திடுங்க
சர் சரி
கருவேப்புல சட்டியு
ஆ
அந்த புதினா சட்னி இந்த மாரி காய் கீர வகைகள்ள கூட கொஞ்ச கொஞ்ச போட்டு ஆட் பண்ணி சட்னி அரைச்சு குட்த்துட் டா அது ஒடம்புக்கு எல்லா வகையும் போய் சேர்ந்துட்து இல்லையா இப்டியாரு பெசஞ்சு சாப்ட்டுதா ஆகணு அவங்க
ஆமா ஆமா
இல்லாமா அது போயிடுது உள்ள ஓ நல்லது பிரச்சன ஒன்னு கெடையாது
ஆம்
இந்த மாரி பண்ணி குடுத்து பழகி பாத்துடுங்க உளுவுல் கூட வச்சி சட்னி அரச்சிட்லா இல்லீங்களா
ஆமா ஆமா அதெல்லா ரொம்ப ஹெல்தி ம்
அதெல்லா வச்சி குடுத்து உடம்பு ஹெல்த்தியா சாப்பாடு குடுத்து பழகிப்பாட்டு பண்ணிடுங்க ஓரளவுக்கு ஸ்டென்த் ஆயிடூ நல்லா இருப்பாங்க ஆ ஆ ரொம்ப நன் ரொம்ப நன்றி மா